ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இரு இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து என்ன தலைப்பு அப்டின்னு வந்து பாத்தீங்கனா இப்ப நம்ம சிறு வயதுல வந்து நெறைய உணவுகள் வந்து நம்ம வீட்டுல செஞ்சு சாப்ட்டுருப்போ இப்ப வந்து எப்டி சொல்றது இப்ப கடைல வந்து ஒரு மாங்கா உப்பு போட்டு ஒரு மாங்கா வந்து ஊற வெச்சு நம்ம வந்து சாப்ட்ருப்போ சின்ன வயசுலா இருக்கும் போது அத வீட்ல வந்து பயன்படுத்தி பாக்கலா அப்டினு சொல்லிட்டு அதே மாரி வீட்ல வந்து பயன்படுத்தி இது எந்த பொருட்கள் எல்லா போட்டிருப்பாங்க அப்டினு நம்பளாவே யூகிச்சு அந்த சுவையெல்லாமே வந்து பாத்து நம்பளா யூகிச்சு வந்து சமைப்போ இப்புமே சில எடத்துல நம்ம ரெஸ்ட்ரண்ஸ்க்கெல்லாமே போனாலுமே நம்ப அறியாம நம்ம வந்து என்ன நெனப்போ ஆனா அது வந்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு குணம் இல்லைங்களா ரெஸ்டாரண்ட்டக்கு போனாலுமே வந்துட்டு இந்த ஒரு வாய எடுத்து சாப்ட்டோம்னா இந்த கிரேவில இது இதெல்லா போட்ருக்காங்கன்னு நோட் பண்ணிட்டு வந்து ஒடனே வந்துட்டு நம்ம வீட்டுல வந்து செய்வோ இல்லைங்களா எப்ப நமக்கு டைம் கெடைக்குதோ அந்த மாரி வந்து நம்ம செய்வோ செஞ்சு நம்ப வீட்ல இருக்கிறவங்களுக்கு குடுப்போ அந்த மாரி வந்து நடந்த ஒரு சம்பவம் பத்தி நா வந்து சொல்ற தோழி இப்ப வந்துட்டு பாத்தீங்கனா சமீபத்துல என்னோட கணவரோட நா வந்துட்டு எங்க வீட்டு கணவர் வீடு பாக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஹோட்டல் தா ரொம்ப பெரிய அளவு ஹோட்டல்லா இல்ல போயிட்டு அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு வாட்டி வந்துட்டு நாங்க இந்த சிக்கன் பட்ரு சிக்கன் வந்து நாங்க சாப்ட்டோ அப்ப அது வந்து பிரியாணியோட வந்து சாப்ட்டோ சாப்டும் போது எ கணவரு கிட்ட சொன்னே சூப்பர் டேஸ்ட்டா இருக்கு சமையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அதையே வந்துட்டு பாத்தீங்கனா ஒரு ஒரு வார கழிச்சி எங்க வீட்டு வந்து இரவு நேர உணவுக்காக மறுபடியும்அதயே வாங்கிட்டு வந்தாரு மத்த எதுமே வாங்கிட்டு வரல பட்ரு சிக்கன் மட்டு வாங்கிட்டு வந்தாரு அதே கடையிலிந்து அப்றோ வந்துட்டு அன்னைக்கு சாப்ட்டோமிலே அந்த பட்ரு சிக்கன் அப்டினு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுத்தாரு அப்பமு வந்து நா விரும்பி சாப்ட்டேன் அப்றோ எங்க வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து நாங்க இப்போ சமீபத்துல ஒரு வரும்போது ஒரு ரெண்டு மூன் நாள் முன்னாடி அப்பும் வந்துட்டு அம்மா வந்து மட்டன் சமச்சி வெச்சிருந்தாங்க இரு இருந்தாலு வந்துட்டு எ கணவர் அதே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு பட்ரு சிக்கன் தானு சொல்லிட்டு பட்டர் சிக்கனே வாங்கி் கொடுத்தாரு இப்போ வந்து இந்த மாரி இந்த பட்ரு சிக்கன் வந்து விரும்பி விரும்பி சாப்ட்றே அப்டினு சொல்லிட்டு அவரே வந்து அதுல என்னென்ன பொருட்கள் போட்ருக்காங்க என்னென்ன மாரி பண்ணிருக்காங்க எல்லா பாத்து வெச்சிட்டு சமீபத்துல ஒரு போன வாரோ பாத்திங்கனா சமச்சி குடுத்தாரு பட்ரு சிக்கனு ஆனா என்ன தா இருந்தாலு அது அந்த கடையில சாப்ட ஒரு டேஸ்ட்டு வந்து வரல இருந்தாலு வந்துட்டு நல்லா இருக்கு அப்டி சொல்லி சாப்டே அவரு சொன்னாரு நம்ப வந்து பட்டர் இல்லாதனால பட்ரு போடல ஆனா பட்ரு போட்டா நம்ம வந்து அந்த டேஸ்ட்ல வந்து வரு அப்டினு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து ஒரு இடத் எடத்துல வந்து சாப்ட்றது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா அந்த எடத்துக்கு வந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் அதே பொருள் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வாங்கி குடுத்துட்டு இருந்தாரு அப்றோ ஒரு சமீபத்ல இந்த மாரி ட்ரை பண்ணி பாக்கும் போது வந்து பாத்தீங்கனா கொஞ்ஜோ கொஞ்ஜோ ஆ இது ஆயிருச்சி அடுத்த முறை வந்து நா இதே மாரி செஞ்சி தர அப்டினு சொல்லி சொல்லிருக்காரு தோழி இந்த மாரி உங்களுக்கு எதாது அனுபவம் நீங்க ட்ரை பண்ணி பாத்ததோ இல்ல உங்க கணவர் வந்து சமைச்சி குடுத்தது அது எதாது அனுபவ வந்தா சொல்லுங்க தோழி
கண்டிப்பா ஆ இப்ப வந்து பாத்தீங்கனா வந்து எ கணவர் இப்ப தா வந்துட்டு சமைக்க வந்து கத்துகிட்டு இருக்காங்க அப்டி பாத்தீங்கனா வந்துட்டு ஒரு பருப்பு சாம்பருன்னு சொல்லுவாங்க எங்க வேல சாம்பார் அப்டின்னு சொல்லுவாங்க எங்க லேங்வேஜ்ல அப்டி பாத்தீங்கனா வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு அந்த ஒரு பருப்பு சாம்பார் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கோ அது வந்து எப்டி பண்றதுனு சொல்லிட்டு நா வந்துட்டு அவுங்களுக்கு அந்த ரெசிபிய வந்துட்டு ஒரு தரவ கத்து குடுத்தே அத வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்றோ அது வந்துட்டு ஒரு பேப்பர்ல வந்துட்டு எழுதி வெச்சி ப்ரிண்ட் அவுட் எடுத்து வெச்சிக்கிட்டு அத வந்துட்டு நா பண்றே அப்டினு சொல்ட்டு இப்போ ஒரு ரீசண்டா ரீசண்ட்டா ஒரு ஆ நெறைய ஒரு ரெண்டு மூனு தடவ பண்ணி குடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சி டேஸ்ட்டு அது வந்துட்டு ரெஸிப்பியு வந்துட்டு ஒரு தடவ நா எப்டி பண்ணனோ அப்டினு வந்துட்டு சொல்லி குடுத்தே அது வந்துட்டு அப்டியே நோட் பண்ணி வெச்சிட்டு பண்ணாங்க எ பையனுக்கு ரொம்ப புடிச்சிருந்ததா அப்டினு சொன்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் சிம்ப்பலான ஒரு சாம்பாரு தா இருந்தாலுமே வந்துட்டு அது வடை வடை சாம்பார் வடைன்னு சொல்லுவாங்கலே அந்த மாரி பண்றதுக்கு அப்றோ இட்லி தோசைக்கு பண்றதுக்கு அதெல்லா வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்துட்டு அது கஷ்டமான ரெசிபியா இருந்தாலு வந்துட்டு ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியா நல்லா பண்ணி குடுத்தாங்க நல்லா இருந்துச்சி அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பன்னீர் ரோல் அப்டின் சொல்லா ஒரு சப்பாத்தியில வந்துட்டு ஒரு பன்னீர் அதுக்கப்புறோ வந்துட்டு கேப்சிகம் ஆனியன் தக்காளி அந்த மாரி எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு சும்மா வதக்கி மாரி வதக்கிட்டு அது வந்துட்டு நல்லா ஒரு ஒன்னு பாதியுமா வெந்துருக்கு அத வந்துட்டு ஒரு தயிர் மாரி போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது ஒரு மசாலா மாரி பண்ணிட்டு அத வந்து சப்பாத்தி பண்ணிட்டு அத நடுவுல வெச்சிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்றது அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபியன்னு சொல்லலா ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபினு அப்டின்னு சொல்லலாம் அத வந்துட்டு பண்ணாங்க அதுவு சூப்பரா இருந்துச்சி அப்டின் சொல்லா ஏ பையனுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அத வந்துட்டு நாங்க வாரத்துக்கு ஒரு தரவ அந்த மாரி பண்ணி இப்ப வந்துட்டு ரெகுலரா சாப்டுட்டுருக்கோ அது ஒடம்புக்கு நல்லதில்லையா நெறைய பன்னீர் சேர்த்துகிட்டு வெஜிடபிள்ஸ் நெறைய சேர்த்துக்கிட்டு வேணுன்னா கேரட் அந்த மாரி விஷ போட்டுக்கலா சோ அத வந்துட்டு பண்ணி சாப்ட்டுட்டு இருக்கோ ரொம்ப நல்லா இருக்கு அப்டினு சொன்னா இந்த மாரி நெறைய ரெசிபிஸ் வந்து இப்ப தா ரீசண்ட்டா வந்துட்டு நா பழகுறே அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு குடுத்தாங்க அத வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்டின்னு சொன்னா அதுக்கப் அப்புறோ வந்துட்டு அதே மாரி தா ஒரு சும்மா ஒரு முட்ட பொரியல் மாரி பண்ணிட்டு அதுக்கப்புறோ ஒரு சப்பாத்தி மாரி பண்ணிட்டு அதுக்கு அந்த முட்ட பொரியல்ல வந்துட்டு நடுல அந்த சப்பாத்தி நடுவுல சப்பாத்தில வந்துட்டு கொஞ்ஜோ சாஸ்ஸு இந்த மாதிரி மயனீஸ் அதெல்லா வந்துட்டு லைட்டா தடவிட்டு இந்த முட்ட பொரியலு வெஜு ரோல் பண்ணி சாப்ட்டோ அதுவு வந்து சூப்பரா இருந்துச்சு நல்லா ஃபில்லிங்காகவு இருந்துச்சு ஒரு சாப்பிட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு வந்துட்டு பசிக்கவே இல்ல அப்டின்னு சொல்லலா ஒரு டின்ருக்கு வந்துட்டு பண்ணி சாப்ட்றது அந்த மாதிரி இந்த மாரி ஒரு சிம்பிளான ரெசிபி தா ஆனா வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாவு இருக்கு நல்லா சமைச்சா சாப் ப்பலா அப்டின்ற மாரி பண்ணி சாப்பிட்ட தோழி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின்னு சொல்லலா
நீங்க வந்து இப்ப வந்து நீங்க ஹோட்டல்ல போய் வந்து சாப்ட்டு பாத்து அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ண உணவு பத்தி சொல்ல முடியுமா
கண்டிப்பா இப்ப வந்துட்டு ரீசன்டா பாத்தீங்கன்னா வெளிய போய் சாப்பிட்டுருந்தோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு நாங்க சாப்டோ அது வந்து பாத்தீங்கன்னா செம டேஸ்டா இருந்துச்சு அப்டினு சொல்லலா பாப்கார்ன் சிக்கன் அது வந்து அது வந்து எப்டி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அது வந்துட்டு என்ன ரெசிபிஸ் என்னென போட்டாங்க அப்படின்னுலா எனக்கு தெரியல பட் இருந்தாலுமே வந்துட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்டின்னு சொல்லலா அது வந்துட்டு நம்ம வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணணு அப்டின்னு சொல்லிட்டு நா நெனைச்சிட்டுருக்கே அந்த பாப்கார்ன் சிக்கன் ஒன்னு அதுக்கப்றோ வந்துட்டு இன்னொன்னு ம் ஆ கல்மா கபாப்ன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ரெசிபி தா ஒரு சைட் டிஷ் மாதிரி ஒரு ஸ்டார்டர் மாதிரின்னு கூட சொல்லலா அது வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு அது வந்து ஒரு மசாலா மாரி ரெடி பன்னி அதுலவந்துட்டு அந்த ஃப்ரைடு சிக்கன போட்டு ஒரு மசாலா மாரி கிரியேட் பண்ணி அது வந்து கொண்டு வந்து வச்சாங்க அது சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்றம் ஆ அந்த பாப்கார்ன் சிக்கன நம்ம வந்துட்டு வீட்லயே ட்ரை பண்ணி பாக்லா அப்டின்னு யோசிச்சு வச்சிருக்கே பட் இது வரைக்கு எதுவு ட்ரை பண்ணல பட் இருந்தாலு வந்துட்டு அந்த கபாப் சிக்கன் வந்துட்டு நா வீட்டில் நிறைய ட்ரை பண்ணியிருக்கே அது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட்டா வந்திருக்கு அது வந்துட்டு இப்போ பார்பிக்யூ சாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னு விக்குறாங்க கடைல அந்த வந்துட்டு இந்த இப்போ நம்ம இந்த சிக்கன வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுக்குறோ யா அதுல வந்துட் அந்த சாஸ வந்து ஒரு வடசட்டி வச்சு அந்த சாஸ போட்டு கொஞ்சோ சூடு பண்ணிட்டு இந்த ஒரு ஃப்ரை பண்ண சிக்கனெல்லா போட்டு ஒரு மசாலா மாரி அப்டியே சாட்டை மாதிரி பண்ணி எடுத்தோம்னா அது செம டேஸ்டா இருக்கு அது வந்துட்டு நம்ம அத நம்ம வீ ட்லயே கூட பண்ணிக்கலா இப்ப கடையில போயிட்டு நம்ம வந்துட்டு அத வாங்கி சாப்பிடறதுக்கு பதிலா இத வீட்டிலேயே பண்ணா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாவு இருக்கு உடம்புக்கும் நல்லது நம்ம வீட்டிலேயே பண்றதுனால அத கூட நீங்க ட்ரை பண்ணி பாக்லா தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எங்க இதுலயு வந்து ஒரு உணவு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கில்மா சிக்கன் பிரியாணின்னு சொல்லி சொல்லுவோ நெறைய பேர் வந்து கிண்டலுக்காகவு வந்து எடுப்பாங்க ம் அ அப்றோ வந்துட்டு நா அது வந்து விரும்பி சாப்டுவே திருமண பண்ணுவாங்க பாத் த்தீங்னா அது விரும்பி சாப்பிடுவே அதுக்கப்றோ வந்து திருமணத்துக்குப்பிறகு என்னோட கணவர்கிட்ட வந்து கேட்கும் போது அவர் என மற அப்டின்னா கில்மா சிக்கன் பிரியாணிங்கிறது ஒண்ணு இல்ல வெறு அந்த நம்ம அந்த கிரேவி மாரி இருக்கு பாத்தீங்களா அந்த சிக்கனோட அந் கிரேவி மட்டு எடுத்து அதுல வந்து பெரட்டி அ இது பண்ணி குடுக்கறதுதா அது வந்து சிக்கன் பிரியா பிரியாணிங்களாமா கில்மா சிக்கன் பிரியாணிங்களாமா அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு என்னடா அப்டின்னு ஆயிச்சு அந்த மாரி ஒரு இத கூட அந்த குழம்பு வகைய கூட வந்துட்டு பிரியாணி மாரி எல்லா செய்றாங்க தோழி
ஓகே ம் ஆமா அந்த மாதிரி வந்துட்டு நாங்க இப்போ ரீசண்டா வந்து பா பாத்திங்கனா போன்லஸ் சிக்கன் பிரியாணி அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு விக்கிறாங்க அது என்ன எப்டின்னா வந்துட்டு இப்ப சிக்கன் வந்து் ஒரு கிரேவி மாரி பண்ணடுறாங்க ஒரு மசாலா போட்டு ஒரு கிரேவி மாரி பண்ணி ட்டு அத என்ன பன்றாங்கனா ஒரு பிரியாணி வந்துட் ரைஸ் எப்பியு போல ஒரு குஸ்கா மாரி பண்ணிடுராங்க பண்ணிட்டு அந்த ரௌஸ வந்து வச்சுட் அந்த கிரேவி மாரி பண்ராங்கல்யா அத வந்துட் மேல வச்சு குடுக்குறாங்க அப்டியே நாம வந்துட்டு அந்த மசாலவோட பெரட்டி அந்த பிரியாணி சாப்ட்டோம்னா அவ்ளோ டேஸ்டா அந்த மாரி சூப்பரா இருக்கு டேஸ்டு அந்த மாதிரி நெறைய இப்ப வந்து நாங்க இருக்கிற ஏரியால வந்துட் அந்த ஒரு ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்டினு சொல்லலா அது வந்து அதுக்கு பேர் வந்துட்டு போன்லஸ் சிக்கன் பிரியாணி அப்டின்னு சொல்றாங்க அது ரொம்ப நல்லா இருக்கு அது வந்துட் நெறய இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு இப்ப நார்மல் சிக்கன் பிரியாணனா ஒரு பெரிய சிக்கன் பீஸ வந்துட்டு நடுல வச்சு கொஞ்சமா ரைஸ் போட்டு அப்டியே மூடி அப்டியே குடுக்கறாங்க இல்லியா அப்ப வந்துட்டு நமக்கு ரைஸும் ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா வந்துட்டு இந்த ஒரு போன்லெஸ் சிக்கன் பிரியாணி என்ன பண்றாங்கனு நேரைய நமக் ரைஸும் நெறைய கெடைக்குது அது இல்லாம அந்த மசாலாவு நல்லா நல்ல டேஸ்டாவு நல்ல ஊரி இருக்கு நல்ல டேஸ்டு அதுவந்துட் மசாலா வந்துட் கொஞ்சோ காரமா தா இருக்கு இருந்தாலு வந்துட் என்ன பண்ணானா அது வந்துட்டு நமக்கு வே வேணானா அந்த மசாலமட்டோ கொஞ்சோ தனியா எடுத்து வச்சுட் அந்த சிக்க சிக்கன மட்டு நல்லா பெரட்டி அந்த பிரியாணியோட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஹைதராபாத் பிரியாணி அப்டின்லா சொல்லுவாங்கல்லையா அந்த மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி பரவாயில்ல ஒரு நல்ல விஷயோ வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா வந்துட்டு நாங்க இந்த மாரி எல்லா சேல் பண்ணதுக்கு வாங்குவோ அதுக்கப்றம் வந்து பா பத்தீங்கன்னா தோழி இப்ப வந்து ட்டு நம்ம எதாவது ஒரு வித்தியாசமான இந்த மாரி செஞ்சு சாப்பிடு போது நமக்கு வந்து கொஞ்ச சுட்டு சொதப்பு இல்லைங்களா வீட்டுல நம்ம ஹோட்டல்ல சாப்ட்ட மாரி இருக்காது அந்த மாரி நீங்க எதாவது ஒரு உணவு வந்தோ இல்ல வந்து ஒரு கேக் ஐட்டமோ அந்த மாரி செஞ்சு வந்து சொதப்புனது வந்து உண்டா
கண்டிப்பா இப்ப நா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹ் நா ரவா இட்லின்னு சொல்லிட்டு ஒன்னு ட்ரை பண்ணுவ அந்த ரவா இட்லி பாத் பாத்திங்கனா வந்துட் இப்போ எல்லாமே ரவா இட்லி மிக்ஸ்னே சொல்ட்டு கெடைக்குது பாக்கெட்லியே அத வந்துட்டு கரெக்டா நம்ம வந்துட்டு அந்த ஒரு தயிர மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பண்ணனு அந்த மாரி வந்துட் நம்ம வீட்லயே பண்ணலா எதுக்கு ரவா மிக்ஸ் மாரி வாங்கி பண்ணனு அப்டின்னு நானு வந்துட் என்ன பண்ணனா நா வீட்லயே வந்துட்டு வெறு அந்த ரவாவ வச்சு மிக்சர் மாரி பண்ணி அதுல தயிர போட்டு பண்ணே அது என்னாச்சுனா வேக வைக்கு போது ரொம்ப கல்லு மாரி ரி ரொம்ப கொழ கொழனு ஒரு மாரி ஆயிச்சு ஒரு ஒரு ஒன்னு ரெண்டு வந்துட் ரொம்ப கல்லு மாரி ஆயிச்சு ஒன்னொன்னு கொல கொலனு ஆயிச்சு ஐயோ நம்ம தெரியாம வந்துட்டு இத பண்ணிட்டோ இனிமே நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம இந்த ரவா மிக்ஸயே வாங்கி பண்ணிட்டா அப்டின் சொல்ட் நெ நெனைச்ச தோழி அந்த ஒரு ரெசிபி தா இப்போ ரீசண்டா வந்துட் கொஞ்சோ ரொம்ப சொதப்புனது அப்டின்னு சொல்ட்டு சொல்லலா
சேரிங்க தோழி பரவால்லைங்க தோழி இன்னொரு வாட்டி பண்றதா இருந்தா நல்லா ட்ரை பண்ணி பண்ணுங்க இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிப்பா பேசலாம் நன்றிங்க தோழி நன்றி